ஹலோ? ஹலோ?
ஹலோ? சொல்லுங்க தோழி.
ம் வணக்கம் தோழி சாட்டிங்ளா மத்யோம்?
ஆ சாப்டே சாப்டே நீங்க சாப்டிங்ளா?
ஆ சாப்டந் தோழி என்ன சாப்பாடு?
ஆ சாம்பார் வெச்சோ உருளகெழங்கு பொரியல்.
ம் செரிங்க தோழி. நாங்க வத்த கொழம்பு சாப்ட்டோ தோழி.
ஆ சொல்லுங்க தோழி இன்னிக்கு இன்ன என்ன டாஸ் பிக் வெச்சி பேச போ பேச போறீங்க?
இந்த ஆன்லைன்ல வந்து நம்ம ஷாப்பிங் பண்டதுக்கு நேரடியா போயி வாங்கறத் துக்கு என்ன தோழி த்ன் வித்தியாசங்கள்?
அ வா ஆன்ல இப்போ வந்து அ நேரடியா வாங்குறப்போ வந்து ஒவ்வொன்னு பாத்து அத தேடி எடுக்கறதுக்கு ரொம்போ லு லேட்டாகு ஒவ்வொரு கடைகளா ஏறி
ம்.
வாங்க இது பண்றதுக்கு ஆனா ஆன்லைன்லனா நம்போ இத் நமக்கு புடிச்சது மாரியே சூஸ் பண்ட்டு ஒ சீக்கிரமா முடிச்சிரு எல் லா அலையறதும் மிச்சோ அ
ம். அப்பிடி பாத்தீங்க அப்டின்னாக்கா இப்ப வந்து நம்ம ஆன்லைன்ல வந்து பாத்து வாங்குறோம்னா நமக்கு வந்து அலைச்சல் மிச்சம் கடைத்தெருவுக்கு வந்து போக வேண்டிய அவசியங்க அவசியம் இல்ல இப்ப வீட்யே இருந்து வாங்கலாம் ஆனா பாத்தீங்க அப்டின்னாக்கா அது வந்து அந்த அளவுக்கு வந்து ம் இருக்குமா அப்டின்னு கேட்டா அது வந்து கண்டிப்பா வந்து இல்ல அப்டின்னு தான் சொல்லலாம் இல்லையா நம்ம வந்து ரேட்டு வந்து வெலைய பாத்தோம் அப்டின்னாக்கா நேரா வாங்குரதுக்கும் ஆன்லைன்ல வாங்குரதுக்கும் விலை வந்து நமக்கு கொஞ்சோ கொறைவா இருக்கு க்குற மாதிரி தெரியு ஒரு சாதார்ண ஒரு டாப்ஸ்ஸ எடுத்துக்கிட்டோ அப்டின்னாக்க ம் இப்ப நேர்ல பேயி நம்ப வாங்குனோ அப்டின்னாக்கா ஒரு முன்னூர்வா ஐநூ முன்னூர்வாய்க்கு மேல தா நம்ப ஒரு டாப்ஸ் அப்டிங்கறது எடு இப்போ அழகா பாத்து எடுக்குறோ அப்டின்னாக்கா அதே நம்ப ஆன்லைன்ல பாக்கும்போது நம்ப பாக்கறப்போ வந்து அது ரொம்ப அழகாவு கலர் வந்து நல்லா பிரைட்டா தெரியு போட்டுக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப அழகாருக்கும் இது நல்லா இருக்கே அப்டின்னு சொல்லிட்டு எடுப்போம் அது ரெட் கூ பாத்தோம் அப்டின்னாக்கா கம்மியா தான் இருக்கும் சேரி இந்த குறைவான விலை வந்து டாப்ஸ் ஆனா நல்லாதான் இருக்கு நம்ம எடுத்திருப்போம் பாத்தோம் அப்டின்னாக்கா வர ப்போ அது நேர்ல வந்ததுக்கு அப்றம் பாத்தோம்னாக்கா நம்மளோட சைஸ் நம்ம போட்ட சைஸ் வந்து கரெக்டா வந்திருக்காது நமக்கு ஏத்த சைஸா இருக்காது இன்னொன்னு வந்து அந்த துணியோட தர த்த பாத்தோம் அப்டின்னாக்கா அதுவுமே சரியான தரமானதா இருக்காது இல்லையா
ஆ ஆமா சரிதா
ஆ அதே மாரி இப்ப நம் அதே நம்ப இப்டி நேர்ல வாங்குறோம் அப்டின்னாக்கா ஒரு தடைக்கு நாலு தடை நம்ம வந்து நம்ம வச்சு பாத்து இது நம்ம நமக்கு வந்து இந்த கலரு வந்து எடுக்குமா ஆ இது நல்லா இருக்குமா அந்த அந்த கலர் வந்து நம்ம நேர்லயே பாக்குவோம் துணியும் வந்து வந்து தரமான துணியா இருக்கா நம்ம குடுக்குற வெலைக்கு வந்து இது தகுந்தார் போல இருக்குமா அப்டிங்கறத வந்து நம்ம நேர்ல பாத்து வாங்குற போ வந்து ம் நல்லா இருக்கும் இதே நம்ம ஆன்லைன்ல வந்து நம்ம கம்மியாவ வாங்கிருப்போம் வாங்கிட்டு அ சைஸ்ஸு சரியில்ல கலர் நல்லா இல்ல அப்டிங்கறப்ப அந்த காசே வந்து வேஸ்ட்டா தான் போவும் அந்த துணியை என்ன பண்ணுவோம் தூக்கி அப்டியே ஓரம் கட்டிவச்சுருவோம் இல்லையா
ஆ ஆமாங்க தோழி அதாவது திரும்பவும் அனுப்ப முடியாதுல்ல நம்ம
ஆமா
ஆ
அப்டிங்கறப்ப ஆன்லைன்ல வாங்குறதை விட நேர்ல போய் வாங்கறதுதான் தோழி கொஞ்சம் சிறந்ததா இருக்கும் சில பொருட்கள் எல்லாம் பாத்தோம் அப்டின்னாக்கா ஆன்லைன்ல நம்ம வாங்கும்போது வந்து நல்லாதான் இருக்கும் அதாவது வீட் டுக்கு உபயோகப்படுத்துற பொருட்கள் எல்லாம் பாத்தீங்க அப்டின்னா ஆன்லைன்ல வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் தோழி ம் நான் வந்து சாதாரணமா ஒரு அஞ்சரை டப்பி மாரிதான் வாங்கியிருந்தேன் அஞ்சரை டப்பி இருக்கு இல்லையா அத வந்து ஆன்லைன்ல எப்டி குடுத்துருப்பாங்க அப்டின்னாக்கா ஒரு பால் சைஸ்ல வந்து எ ரெண்டு ரோலா குடுத்துருப்பாங்க இப்டி சுத்தி விட்டோ அப்டின்னாக்கா நல்லா வரு பாக்ஸ் பாக்ஸா வந்து அப்டியே ரெண்டு ரோலா கீழே ஒரு அடுக்கு மேல ஒரு அடுக்கு அப்பன்ட்டு சுத்தி வுட்டோ அப்டின்னாக்கா வரு கிளாஸ்ல இருக்கு அத பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு ம் அ பாக்கும்போது நல்லாருக்கு அதுல வந்து நம்ம ஜாமம்லா கொட்டு வச்சு கிச்சன்ல வச்சோ அப்டின்னாக்கா ஒ ஒரு எடத்துல வந்து எல்லாத் எல்லாமே இருக் க்கிற மாரி எல்லா பொருளையு வந்து இருக்கிற மாரி ஓ நமக்கு வந்து எடத்தையு கொஞ்சொ மிச்சப்படுத்தி குடுக்கும் அப்டியே கச்ச கச்சன்னு இல்லாம இத பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கிற மாருக்கு கிச்சன் அந்த மாதிரி அ அதெல்லா வந்து நல்லா இருக்கு இன்னொன்னு வந்து செப் பல்லா வைக்கிறதுக்கு வந்து ம் ஆ ஜா ஒரு ஒவ்வொரு டிரா மாரி இருக்கு அதெல்லா குடுத் அதெல்லா வந்து நல்லா இருக்கு தோழி வீட்டுக்கு உபயோகப்படுத்துற சில பொருட்கள்ல்லா வந்து ஆ நல்லா இருக்குமே தவிர நம்ம வந்து ம் இந்த மாரி துணிமணிகள் போடும் போது வந்து ச செல நேரத்துல வந்து அது சரியா வந்து அமைஞ்சது இல்ல
ம்.
அதனால வந்து நம்ம இந்த ஆ ன்லைன்ல வாங்கறத வந்து கொஞ்சோ தவிர்த்துட்டு நேரடியா வாங்கறதே கொஞ்சோ சிறந்ததுதா சிறந்ததா தோழி இருக்குன்னு நெனைக்கிறே நானு அத பத்தி உங்களோட கருத்த சொல்லுங்க தோழி
இப்ப வந்து ஆன்லைன்லதா ஒ நெறைய கா ஒரு ஒ நெ நெறைய பொருட்கள்லா வந்து வெளி விது வெளி வெளி விதமா காமிக்கிறாங்க அப்ப வந்து நம்ம கடைகள்ல போய் தேடி நம்ம அத பாக்க பாக்குறது கெடையாது பா பாகைலே வந்து இந்த பொருள் நல்லாருக்கு அந்த பொருள் நல்லாருக்கு விளம்பரத்துக்காக பண்ற போது நம்ம அந்த சரி இந்த பொருள் கெடைக்கும் போல அப்டின்னு வா வாங்கறாங்க
ம் ம்
கடைகள்ல்லா நம்ம வந்து மெனக்கட்டு போய் இது இது மாரி இது மாரி டிசைன் வந்துரு கால் மிதிலா பா பாக்க பாக்கவு முடியாது நம்ம எதோ வாங்குறோ அப்டிங்கறதுக்காக தேடி போய் தேடி புடிச்சி எதாவ்து பொருள் வாங்கிந்துருவோ
ஆ ஆமாங்க தோழி
ப்போ புதிய பொருட்கள்லா வந்து புது விதமான பொருட்கள்லா வந்து ஆன்லைன்லதான் நம்ம பாக்க முடியுது அ அதுவே ஆன்லைன் ஒரு கொஞ்சோ யூஸ்ஸாதா இருக்குது தோ
ம் சரிங்க தோழி நீங்க இந் மாரி ஆன்லைன்லேல்லா ஆட்ரு போட்டு எதுவு வாங்கிருக்கீங்களா தோழி
நாங்க ஆன்லைன்லல்லா எது ஆர்டரு பண்ணி வாங்குனதுல தோழி நாங்க போய் எதுவுமே நேராதா போய் வாங்கிட்ருவோ
ம்
நட இருக்காது ஓ ஷாப்பிங் போய் ஒவ்வொரு கடையா ஏறி அத அலஞ்சு திரிஞ்சு எப்டிதா வாங்கிட்டு வந்துருப்போ நாங்க
ம் ம் இப்ப அதிகமா எல்லாருமே பயன்படுத்துறது என்ன அப்டின்னாதுக்கா அந்த ஆன்லைன் ஷாப் பிங்தான்ல நா வந் ம் எல்லா பொருட்களுமே அதுலருந்துதா வாங்கறாங்
ஒவ்வொருத்தருமே வெ என்னது நேரத்த மிச்சம் பண்றதுக்காகவு அ வது அடுத் தே எழையே எடமே வந்து தேடி வந்து தானே வர்துனால வந்து அதுதா பெரும்பாலு விரும்புறாங்க
ஆமா இப்ப துணிமணிகள தவிர்த்துட்டு வந்து இப்ப காய்கறிலருந்து சாப் ப்பாட்லருந்து ம் அ ஆன்லைன்லே வருது இல்லயா ஆன்லைன்லே நம்ம ஆட்ரு போட்டோ அப்டின்னாக்கா சாப்பாடு வந்து து நமளுகு நே நேரத்துக்கு வந்து கைல கொண்ணுவந்து குடுத்துறாங்க அ இன்னொன்னு வந்து காய்கறி பழம் அப்புற இந்த நட்ஸ் வகைகள் அதெல்லாமே வந்து இப்ப வந்து ஆன்லைன்ல வந்து பெருமளவுல விற்பனை ஆயிட்டிருக்கு அப்டின் சொல்றாங்க இல்லையா அதுக் இதெல்லா வாங்கி நம்ம சாப்புட்லாமா தோழி அது வந்து சிறந்ததா இருக்குமா
திருந்தாதா திருபுவாங்க ஏனா அவுங்க வந்து திரும்பவு இந்த ஆன்லைன்ல அவுங்க ஆட்ரு பண்னுல்ல அதுனால வந்து சிறந்தாதா தருவாங்கன் நெனக்கிற
சரிங்க தோழி இப்ப வந்து நெறைய பேர் வந்து வ விலை மதிப்பு உள்ள இந்த செல்ஃபோன் அ செல்ஃ செல்ஃபோனு டேபு இன்னொனு வந்து மடிகணினி அந்த மாதிரில்லா வந்து ஆன்லைன்ல ஆர்ட்ரு போட்டு நாங்க வந்து ஏமாந்துட் டோம் அதாவது சொல்லுவாங்க நா வந்து கைபேசி வந்து ஆடர் போட்டிருந்த நாப் முப்பதாயிரருவாய்கி ஐம்பதாயிரரூவாய்க்கி வந்து ஆடர்ர போட்டிருந்த ஆனா வந்தது பாத்தீங்க அப்டினாக்கா வந்து ம் அ வெறும் கல்ல வச்சி அனுப்பிருந்தாங்க அந்த மாதிரியான இப்ப ம் அ புகார்கள் வந்து நறைய இருக்கு இன்னொன்னு வந்து என்ன அப்டின்னாக்கா அ நா வந்து மடிக்கணினி வந்து ஆர்ட்ரு போட்ருந்த அ ஆனா வந்து து எனக்கு வந்து அது மு சரியான மணிகணினி வந்து வரல நா பணம் வந்து ஆண் ஆன்லைன்லயே வந்து ரிப்பேர் பண்ணிட்ட ம்அ இப்ப வந்து என்னால ரிட்டன் பண்ண முட்ல அப்டிங்கறது வந்து நறைய செய்திகள்ல வந்து வந்து நெறையவே வந்துகிட்ருக்கு இல்லையா அ அந்த மாதிரிலா அதுல்லா வந்து ஒரு டிம் அ நம்ம வந்து ஏ இவ்ளோ காஸ் குடுத்து நம்ம வாங்குறோ அதுக்கு வந்து நமக் எவ்ளோ நேரோ ஆயிட போது நம்ம போய் நேர்ல போயி பாத்து வாங்கற இதுக் வந்து எவ்ளோ நேரோ ஆவ் போது ஒரு நூறு எற்நூறுவா அப்டிங்கறத குடுத்து நம்ம ஆர்ட்ரு போட்டோ அப்டின்னாலுமே அது சரியா வரலன் அப் அப்டின்னாலுமே நமக்கு வந்து மனசு வந்து அவ்ளோ கஷ்டமா இருக்கு ஒர் யார் முன்னூறுவா வேஸ்ட் பண்ணிட்டோமோ முன்னூறுவா வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்டிங்கிற எண்ணம் வந்து நமக்கு தோணு அப்டி இருக்குறப்ப நாப்பதாயிர ஐம்பதாயிரத்துக்கு வந்து ஃபோனு இந்த மடிகணினி அ இந்த மாதிரி விலை மதிப்புள்ள பொருட்கள் எல்லாம் வந்து ஆர்ட்ரு போட்டுட்டு ஏமாந்துட் ட்டோ எங்களுக்கு சரியானதா வல்ல அப்டின் சொல்றாங்கள்ள தோழி அதுல்லா அது அது வந்து அனாவசியமான ஒரு செயல் தான த் தோழி அதுல வந்து அவங்க என்ன நேரத்த வந்து மிச்சம் பண்ணிட போறாங்க
அதா இப்ப நேரம் மிச்ச மாவறத விட நம்ம நே அது போல் இப்ப விலை உயர்ந்த பொருட்கல்லா நேரா பாத்து நம்ம கரக்டா எடுத்து எடுத்தாதா அது கரெக்டா இருக்கு இது ஆன் லைனெல்லா அதெல்லலா இல்ல அது து இந்து பொ பொ இத் மாரி பொருட்கள்லா வந்து செட் ஆறதுக்கு வாய்ப்பே கெடையா
ஆமா அதுனால வந்து இந்த மாதிரியான அ பொருட்கள்லா வந்து நேரடியா போய் வாங்குறது தா தோழி சிறந்தது இதெல்லா வந்து ம் அ இந்த ஐம்பதாயிரோ குடுத்து நம்ம ஏமாந்து போறோ அப்படிங்கறதுக்கு நம்ம ஒரு அ அரை மணிநேரோ ஆகு சும்மா இல்ல ஒரு மணி நேரோ ஆகுமா நம்ம நேர்ல போய் வாங்கறதுக்கு அந்த மாதிரியே வாங்கிட்டு ங்கிட்டு வந்துடலாம் இல்லையா
ஆமா தோழி அது வாய்ன்ட்டு வந்துரலாம் ஏன் உடம்பு போய் வீணா ஏமாறத விட நேரா போய் வாங்குறதுதான் பெட்ரு
ஆமா அது இல்லாம வந்து இப்ப வந்து நிறைய ஃபோ திடீர்னு ஒருத்தவங்க வந்து ஃபோ ஃபோன் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கம்பெனி பேரோ இல்லை ஏதோ ஒன்னு சொல்லி இந்த குழுக்கல் முறையில வந்து உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரோ டி வி வி உழுந்திருக்கு இருக்கு நீங்க ஒரு ஆயிரத்து ஐநூறு ரூவா பணம் கட்டினீங்க அப்படின்னாக்கா பணங்கட்டி உங்க அட்ரஸ் சொன்னீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து டி வி வந்து நேரல வந்துரு அப்புடின்னுல்லா முன்னல்லா சொல்லுவாங்க இல்லையா இப்பையுமே வந்து அதெல்லாம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு வந்து உங்களுக்கு வ
ஏமாறாங்க தோழி நிறைய பேரு ஏமாத்திடுறாங்க ஃபர்ஸ்ட் பணத்தை வாங்கிடுறாங்க கடை இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல போய் பாத்தா கடையே இருக்க மாட்டேங்கு
ஆ ஆமா அதெல்லா வந்து ம் அப்பில்லா நம்ம வந்து ஏமாந்துரக் கூடாது அது வந்து அ ஆயிரத்தி ஐநூறுவா அ கோ பணங் கட்டுங்க நா அந்த மாரி தடி வி உழுந்துருக்கு அப்புன்னா எப்புடி ஆயிரத்தி ஐநூரூவாய வாங்கிட்டு ஐம்பதாயிரோ மதிப்புள் டி விய வந்து எப்புடி தருவா அது வந்து நம்ம கொஞ்ச யோசிக்கணு இல்லையா உமக்கு வந்து டி வி உழுந்துருக்கு அப்டிம்பானுங்க ஹாட் பாக்ஸ் உழுந்துருக்கு அயன் பாக்ஸ் உழுந்திருக்கு இதெல்லா சேத்து வெறு ஆயிரத்தி ஐநூறு ரூபா தா அப்டின் சொல்லிட்டு வந்து பணம் பணத்த மட்டு கட்டுங்க உங்களுக்கு டக்குனு வந்துரு வீட்டுக்கு அப்புன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏமா ர ம் நம் மக்கள் வந்து அதிகமாவே இருக் இருக்கறாங்க இல்லையா அதனால வந்து அந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் ஈடுபடாம இருக்கிறதுதா நல்லதுன்னு நெனைக்கிறே தோழி
இப்ப வந்து இலவாசன்னாவே மக்கள் வந்து பெரும்பாலும் அப்படிதான் ஆருவக் கோளார்ல வாங்கிடுறாங்க
ம் ஆமாங்க தோழி
இலவசனாலே பெரும்பாலு மக்கள் அதான் இது பண்றாங்க இப்ப ஒண்ணு குடுத்தா ஒண்ணு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுலதான் பல பேர் ஏமாந்துடுறாங்க
சரிங்க தோழி இந்த இணைப்புல வந்து உங்க கூட முக்கியமான கருத்துக்களெல்லா நா பகிர்ந்துகிட்டே தோழி மீண்டும் ஒரு இதை பத்தி பேசலா நன்றி தோழி
ஆ நன்றி தோழி